ஹலோ
ஆஹ் சொல்லுங்க தோழி
உம் சொல்லுங்க தோழி அப்பறம் உங்களுக்கு எட்டயபுறா அரண்மனை பத்தி தெரியுமா
ஆஹ் தெரியாதே ஆனா எட் டயபுறா தான் எங்க அப்பாவோட ஊரு
அப்படியா
ஆமா ஆமா
உம் எட்டயபுரத்துல வந்து எட் டாப்பராஜா வந்து காட்டி கொடுத்தார் சொலுவாங்க யார எட்டப்ப இவர கட்டபொம்மான அனா அவரு வந்து காட்டிலா கொடுக்கல அவர் வந்து இங்க ஒளிஞ்சு இங்க இந்த ஏரியால இருப்பாரு அப்படின்னு பேஷன் தா சொன்னாரு இருக்கலா அப்படின் சொல்லிருக்காரு அதனால உடனே நா ஆங்கிலியர்கள் போய் பாத்துருக்காங்க ஆமா தூக்குல போட்டாங்க தூக்குல போட்டாங்க அவங் உங்களுக்கு துணைக்கு இருந்த மருது சகோதரர்கள்ன் ரெண்டு பேர் இருப்பாங்க ஊமையன் வெள்ளை செவன் இரண்டு பேரு அவங்கள இமே அந்த காய தெர்ல ஆஹ் பாஞ்சாலகோ அவங்களுக்கு சொந்த ஊரு வந்து கயத்தாரு பாஞ்சாலம்குறிச்சி இருக்கும் அங்கதான் தூக்குல போட்டாங்க ரெண்டு பேரையுமே
ஆமா ஆமா நான் எட்டயாபுரம் அரண்மனைக்கு நான் போயிருக்கேன் ஆஹ் போயிருக்கேன் எட்டியாபுரம் அரண்மனை போயிருக்கேன் அங்க பார எம்ஜிஆர் வீடு இருக்குல அங்கல்லாம் போய் பார்த்தருக்கேன் இருக்குங்க
இப்ப இடிஞ்சு போயிட்டு அது
இல்லங்க அத இடிஞ்சிருச்சு அத பராமரிச்சு பராமரிச்சு இப்ப கட்டிருக்காங்க கொஞ்சம் அத வந்து அதாவது அது மாரியே இருக்காது கொஞ்சம் வந்து எல்லாத்தியும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு ஆல்ட்ரு பண்ணிருக்காங்க ஆனா அவரோட ரூம் எல்லாமே இருக்குமே அதெல்லாம் பாக்க ஆச்சரியமா இருக்கும் ஆஹ் அவரு தான் இங்கதான் இருந்து பாரு அப்டி சொல்லிட்டு பார
அப்ப போது நீங்க சொல்ற மாரி அப்ப அப்பலா அவரோட மதிப்பு நமக்கு தெரியலலப்
ஆமா ஆமா இப்ப வந்து அவரோட புகழ வந்து நம்ம படிக்க படிக்கதானே தெரியுது அவங்க வந்து எப்படின்னு நம்ம நா படிக்கும் போதுன்னா எனக்கு பாரதியார்னா ஆ பாரதியார் அவ்வளதான் ஆனா அது எழுதுறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு அப்பதான் தெரியுது நம்மளால எழுத முடியுமா அது
நம்ம பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு இல்ல நம்ம பசங்க மக்களுக்கு ஏதோ ஒரு நாலு லெட்டர் தொடர்ந்தெழுதவே கை வழிச்சுரும் நமக்கு
ஆஹ் ஆமா
அப்டி அவர் சொல்லியிருக்காரா அது இத்தனைக்கும் அவர் முட்டாளா இருந்தாராம் தூங்கா அந்த எப் பக்கத்துல ஒரு ராஜ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த உள்ள தான் படிச்சுட்டு தூங்கி தூங்கி விழுந்துருவாரான் தூங்கி தூங்கி எங்க இரு பார பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும் காளி கோயில்னு அந்த காளிங்கோயிலா போய் போய் படுத்துருப்பாராம் படத்துருக்கும் போது அந்த காளி அசறீரி வந்து கனவுல சொல்லியிருக்கான் கனவுள்ள எல்லாம் நெஜத்துல வந்திருக்கு வந் தூ நீ இப்படி படுத்து படுத்து கிடக்கியே என்ன அப்டி சொல்லவும் அந்த சாமிதான் இவனுக்கு வந்து நீங்க உடனே அவரு அ சாமியை பார்த்தோம்னா சிரிச்சிருக்காரு சிரிச் ச்சிட்டு பத்து தலையோட வந்திருக்கு பத்துதலயோட வந்த உடனே இவரு சிரிச் தலையோட வந்தா எல்லாரும் பயப்படதான் செய்வாங்க நீ ஏன் சிரிக்கிற அப்படிங்கவும் ஒரு மூக்கு வச் சு இருக்க எங்களாலேயே சிந்த முடியல உனக்கு இத்தன மூக்கு இருக்கே மூக்கு ஒடஞ்ச சிந்துவ அப்படின்னு கேட்டார
ஆஹ் சேரி
நீ வந்து இவ்வளா அறிவாளிய இருக்க ஆனா உன் அறிவுக்கு இங்க இருக்க வேண்டிய இடமே இல் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கல வந்து ஒருர பாட்டு பாடுறதுக்கான அந்த இது முட்டாளா இருந்தாருல பாட்டு பாடுறதுக்கான குறிவச் வச்சுதான் வச்ச உடன்னா ஒரு பாட்டு பாட ஆரம்பமிச்சிட்டாரான் பாட்டும் பாட ஆரம்பிச்சிட்டாரான்
அப்படின்னா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டக்குதேங்க கடவுள் வந்து அதான் கடவுள் வந்து நம்மகிட் கிட்ட வந்து ஹ என்ன வர வேணும் இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு இப்ப சொல்ல மாட்டிகிராரே ஆன என்ன எனக்கு ன்னா கடவுள் நம்பிக்கை அதிகங்க
உம் உம் எனக்கும் கடவுள் நம்பிக்கை எதுதான்னா இந்த மேல்மருவத்தூர் இருக்குல அங்கெல்லாம் வந்து ஒரு பத்து பதினெட்டு வருஷம் மேல் மரு
சிவசக்தி ஆஹ் ஓம் சக்தி ஆஹ்
பதினெட்டு வருஷம் மால போட்டிருக்க
ஓஹ் சூப்பர் சூப்பர்
எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் அந்த இது சாமி ரொம்ப பிடிக்கும்
ஆமா ஆமா எங்க இங்க எனக்கு சமையப்புறம் திருச்சி நானு
அப்பா வெயில் ரொம்ப இருக்கும்லங்க வெயில் ரொம்ப இருக்கும்ல ஆஹ் நான் இப்ப லீவு கூட என்ன அதிசயம் அங்கதானே
ஆமா இங்க மழை சரியான மழை இன்னைக்கு சாந்திரத்துல இருந்து மழை
தெண்பண்ணயா காவேரி நொனச் கொள்ளட ஆஹ்ஹ் சேரி கல்லனை ஆஹ் ரெண்டு ஓடுதுல ஆனா தண்ணி நல்லா இருக்குமா உம் உம் நான் என் பையனுக்கு இந்த லீவுக்கு வந்தேன் சிஸ்டர் இந்த லீவுக்கு வந்தேன் எங்க எங்க போன தெரியுமா மாசானியம்மன் கோயில் மாசானி ங்க ங்கடாக சமயபுர சமயபுர போன பொள்ளாச்சி போல சமயபுர ஸ்ரீரங் போனே அந்த பிள்ளையார் பட்டியா மட பட்டியா
உம் இது அஹ் நம்ம இங்க அது என்னது ராக் போர்ட் மேல
அ அங்கல்லாம் ஆ அங்க ஒரு
கவிநாகயர் மேல அந்த மால
ஆமா மல மேல உச்சி பிள்ளையார் கோயிலு அ அங்க மூணு எடத்துக்கு போனே சிஸ் ட ஒரு ரெண்டு நாள் ஆயிருச்சு ரெண்டு நாள் ஆயிருச்சு அதுக்கப்றொ ஸ்ரீரங்கொ இருக்குல்ல அது பக்கத்ல தா ஒரு ரூம் போட்டு ம் ரூம் போட்டு அங்க என்ன பாத்தா ஐயர் வீடா இருந்தது ரூம் தருவாங்களா என்னமோன் யோசு ச்சே செரின்ட்டு ஒரு நாள் ரெண் டு வந்து நானூறுவா தா வாங்குனாங்க
பரவால்லயே இந்த நீங்க இதுல தங்கிருப்பீங்க ஸ்ரீரங்கத்துல அது என்ன து இந்த இதுக்குனே தங்குறங்கருக்கிருப்பாங்க ம்
தா குடுத்தாங்க சிஸ்டர் ரூமா தா குடுத்தாங்க நான் ஏ சி நான் ஏ சி மொத்தொ ஆயிரத்தி எர்நூறுவா நெனக் க்கே ஒரு நாளக்கி ஆயிரத் தெர்நூறுவா ரெண் நாள்ருந்தோ மொத்தொ மூவாயருவா அப்டிதா ஆச்சு அது பக் கத்துலயே அந்த ஸ்ரீரங்கம் பக்கத்துலயே ஒரு ஐயர் வந்து சாப்பாடு செஞ்சாங்க செஞ்சு சாப்பாடு குடுக்குறங் மாறி இருந்தாரு ஆனா என்ன என க்கு நூறுவா தா ஏ ஹஸ்பண்டுக்கு நூறுவா தா எப் பைய ஏழு வயசு பைய அவனுக்கு நூறுவா தா அந்த மாரி அன்லிமிடெட் சாப்பாடு தா அன்லிமிடெட் சாப்பாடு தா அந்த மாரி சாப்பாடு குடுத்தாங்க நல்லார்ந்துச்சு அங்க போயிட்டு செரி சாப்பாடுக் கஷ்டப்படுவோமோ அப்டின் நெனச்சே அந்த ஐயர் மூலமா நல்ல சாப் படுகிடைச்சு காஸ் சு எவ்ளோ நாளும் கொடுத்துருலாம் சாப் சாப்பாடு கிடைக்கணும்ல்லையா ரூமும் நல்லா இருந்தது ரூமும் நல்லா இருந்தது ஒரு நாள் தங்கி இருந்துட்டு இன்னொரு நாள் கிளம்பி வர நல்ல இருந்தது அதுக்கப்பறம் நாங்க லாஸ்ட் நாள் தான் இங்கப் போனோம் உச்சி பிள்ளயார் கோயில் மொத சமயபுர காலையில சென்னையில இருந்து சமயபுரத்கு போய்டோ போயிட்டு கா நைட்டு கிளம்பனோம் நைட் ஒரு பத்து மணி பதினோரு மணி கிளம்பிட்டு நாலு மணிக்கு போய் போய் இறங்கணு ப ஸ்சுல நாலு மணிக் போய் இறங்கி இத அதுக்கப்பறம் அங்க மொட்டை போட்டோம் ஆறு மணிக்க எல்லா மொட்டை போட்டு முடிச்சாச்சு மொட்ட போட்டா சாமியெல்லா ஏழு மணிக் கும்ட்டு முடிச் ட்டு அஹ் அதுக்கப்ற ஸ்ரீரங்கபோனோ ஸ்ரீரங்கம் போனோம் அவ்ளோ கூட்டம் அடுத்த ஐநூறு ரூவா டோக்கன் குடுத் ஐநூறுரூபா டிக்கெட்ல தான் போனும் நூறு ரூவா டிக்கெட்டு கூட்டம் செம கூட்டமா இருந்துது இன்னைக்குள்ள நம்ப போய்க முடியாது அப்டினு சொன் ஐநூறு ரூவா டோக்கன் வாங்கி ஐநூறு டோக்கன் வாங்னது என்னனா அந்த காசு வந்து அவங்க டொனேஷனுக்கு தா கொடுப்பாங்கள அன்னதானத்துக்கு ஐநூறு ரூவான ஐநூறு ரூவா இந்த வரிசை கிடையாத் தாம் முன்னூறு ரூவா வந்து சாப்பாட்டுக்கு ரெண்டு இருநூறு ரூவ தான் உங்க டோக்கனுக்கு காசு அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு எனக் க்கும் என் வீட்டுக்காருக்கும் மட்டும்தான் இது வாங்க நாங்க டோக்கனு ஆயிர ரூவா சுத்தி கும்பிட்டுட்டு அப்பறம் நல்ல இருந்துச்சு சுத்தி கும்டுட்டு வந்தோம் அந்த சக்கரதாழ்வார் இதுவரைக்கும் நா அந்த சாமி பாத்ததே கிடையாது எங்க ஊர் சைட்லாம் கிடையாது அந்த சாமி
சேரி வேண்டுனது நடக்குங்க சக்கரத்தாழ்வார் ஆமா
அது என்ன இந்த பக் ந்த பக்கம் பாத்த ஒரு சாமி இந்த பக்கம் பாத்த ஒரு சாமி வேண்டுதல் நடக்குமா
ஆமா ஆமா அங்கன்னா வந்து வேண்டுதல்லா பயங்கரமா நடக்கு ஆனா நம்ம தொடர்ந்து கும்புணு ஆமா விளக்கு போடணு விளக்கு போடுவாங்க நிறைய வந்து கணவன் மனைவி ஓற் ஒற்றுமைனா பெருமாளைக்கு க்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா வந்து கணவன் மனைவி ஒற்றுமை கூடுமாங்க ஆஹ் நிறைய இருக்கும் ஒவ்வொரு ராசி படி சொல்லுவாங்க மல்லிகைப்பூ நம்மளா கட்டி கொடுக்கணும் ஆனா உள்ளத வாங் இருக்க மாட்டாங்க நீங்க வந்து இந்த
பிச்சி பூதா வாங்கறாங்க
ஆமா இல்ல உள்ளக்க நம்ம கொடுக்க முடியாது பூ வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாளிட்ட நமக்கு குடுக்கமுடியாது வெளியே வந்து சாமி இருக்கும் சின்னதா உம்
என்ன அவங்க மூணு முழம் இது தாராங்க அதனது
துளசி துளசி தான் தருவாங்க துளசியுமே நீங்க உள்ள பூ குடுக்க முடியாது வாங்கிட்டு போனா அங்கனக்குள்ள வச்சுட்டு தான் வரலாம் ஆஹ் வாசல்ல தான் வச்சுட்டு போக முடியும் இல்லாட்டி இந்த உள்ளக போனோனா சின்ன சின்ன சாமி இருக்கு இருக்கும் அவங்கிட்ட வச்சு வச்சுட்டு நம்ப வேண்டிக்க வேண்டியதான் ஏன்னா அவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க பாரத்துட்டு போப்ப தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்க
உம் உம்
உம் ஆமா தோழி அப்படிதா இரு ப்பாங்களே சமயபுறம் நல்லாருக்கும் உம்
அ நல்லா இருந்துச்சு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு மாரிங்கல தெரியும் சரியா அதனால சமயபுறம் அதோ ஆஹ் பெர்ஷன் மாரிதான் இருந்தது ஆனா ஏன்னா மாரிங்கல வந்து சாமி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் பாவாட சட்ட போட்ட மாரி ஆனா இங்க வந்து சாமி ஓவமா இருக்கு
கோவமா எல்லா இல்ல கோவமா எல்லா இல்லங்க ஆமா நாங்க எங்க வீட்ல எல்லா சமயபுரம் தான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா வந்து அம்மன்டா ஆனா விளையா டவே முடியாது சமய ஒரு அம்மன் ஒன்னு நம்ம கும்பிட்டோம் அப்டின்னனா நம்மள விடமாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நம்ம தப்பு பண்ண விட மாட்டாங்க எதிலயும் சேரி அவங்கள வந்து சரண் அடஞ்சிரனும் நாங்கனா அப்டித்தாங்க அப்டித்தா நாங்க எதினாலும் அவங்களுட கேப் கேட்டு செய்வோம் ஆ நாங்க வந்து வருஷ வருஷ போ வந்து மாலை போட்டு அ பால் கொடம் நா எங்க வீட்லந்து அ கோவில் வரைக்கு எடுப்பன் பால் கொடம்
ம் ம்
நடந்து மேலயே வச்சி நடந்து பெயிருவேன் சாமி அருள் வந்துரும் அடேய் நடந்து பெறுவோம் எல்லாரு கேட்பாங்க எப்டி நடக்கறீங்க எப்டி பால் கொடத்த வச்சிட்டு நடந்துருவேன் தலையில இறக்கவே மாட்டோம் இறக்காம அத்த வந் து ஆ வருஷத்துல வந்து மாலைபோட்டு பச்ச பட்னி வேரதம்னு இருப்பாங்க சமயபுரம் அம்மன் வந்து அது வந்து எதுக்குனா கஷ்டப்படுற ம மக்களுக்காண்டி அவங்க எல்லா மக்களுக்காண்டி அவங்க வேரதம் இருப்பாங்க ஆனா ஃபேஸ்லாம் அம்மன் இருப்பாங்க அந்த பச்ச பட்னி வேரதம் மக்களும் சில பேர் இருப்பாங்க அ அ அம்மன் இருக்காங்க அப்டின்னு கண்டினா இரு ப்பாங்க அப்றோ வந்து நிறையருக்குங்க அப்டியே யும் அம்மன பாத்தீங்கன்னா அப்ப வேரதம் இருக்கும்போ உம்முனு இருக்கிற மாரி இருக்கும் ஏன்னா சாப்பாடு இல்லாம இருக்காங்களா நா வந்து சாப்பிடல அப்டின்னு சொல்லிட்டு பசியில இருக்காங்களா அதே மாரி ஒரு கூளு அது இதுன்டு மக் முதல்ல அவள பூக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு ஓ நடத் துவாங்க சமயபுறத்துல வார வாரோ பாத்தீங்கன்னா ஊ மழதான் அம்மன் மூஞ்சிதான் தெரியுமே அப்டியேவந்து பூவ எட் நாங்க இங்கருந்தே பூவ கொண்டு போய் கொட்டுவோம் பா அங்க சமயபுரத்துல வரிசையா பூதாங்க அங்க வேண்டுதல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமாருக்கும் எல்லா அந்த இதுல தொங்கிட்டுவர்றது அந்த இதுல போட்டு அதுக்கப்புறம் வந்து நறையா இருக்கும் உம் எங்க பாப்பாவ இப்ப நான் தத்து குடுத்துருக்கே சமயபுர அம்மன்
அ ஆ நாங்கல்லாம் முருகர்ட்ட தாங்க தத்து குடுப்போம் ஆமாடா அ அம்மன்ட்டலாம் தத்து குடுத்து
ல திருச்சியிலனால இங்க சமயபுறம் தான் ரொம்ப ஆ முருகன்டே நாங்க குடுப்போம் இப்ப பெரிய போன முரு கன் ட தான் குடுக்கணுன்னு நனச்சிட்ருக்கோம் நான் வேண்டி இருந்தன் அ இங்க வந்து அம்மன்ட வந் து அம்மன் பிள்ளையா வளருவாங்க அவங்க அவங்க வந்து அப்டினா இப்ப அவளுக்கு எதா ஒரு விசேஷ் பண்றேன் அப்படின்னா நான் அம்மனுக்கு போய் பத்திரிக்க வைக்கணும் ஸ்கூல்ல சேத்தா கூட நான் போய் சொல்லணும் என எனப் பக்கோ தான போயிட்டு ஆ உன் அம்மா உங்க புள்ளய வந்து நானு ஸ்கூல்ல சேக்க போறேன் அப்டின்னு நா போய் சொல்லணும்